ன்னா
ஆ நல்லாருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே கேக்குதா கிளியரா கேக்குதா
ஆ கேக்குது
ஆ இப்ப கேக்குது செரி என்ன செஞ்சுட்ருக்கீங்க பிஸியா இல்ல
நா இல்ல சிஸ்டர் ஃப்ரீதா
சமைல்லா முடிச்சாச்சா
ஆ முடிஞ்சு சிஸ்டர்
சேரி சேரி என்ன சீக்ரமா முடிச்சிருவீங்ளா எப்போவ்மே
ஆ தம்பி ஸ்கூல்க்கு போனா சீக் ரோ லீவ் டைம்னா லேட்டாய்ரு இந்த ஸ்கூல் டைத்த மட்டு காலார
மத்தியான சாப்பாடு கால்லே சேத் செஞ்சிருவீங்ளா
ஆமா சிஸ்டர்
சேர் சேரி நான் இனிமேதா சமைக்க ஆரமிக்கணு இனிமேதா சமைக்கே ஆரமிக்கணு அவுங்களுக்கு காலைலே குடுத்து உட்ருவே அவுங்கள்க் கொழம்புலா வச்சு குடுக்க மாட்டே சும்மா கலவ சாதந்தா என்ன கொண்டு போனாங்க சாம்பார் சாதோ தனித்தனியா ஊத்தி குடுத் ஆ சாப்ட தெரியல அவுங்களுக்கு சின்ன பசங்களா இருப்பாங்களா அதனால அப்டியே கலவ சாதம்தான் லெமன் ரைசு தயிர் சோறு
ம் பையனா பொன்னா சிஸ்டர்
ரெண்டு பைய
ஓ எனக்கு ரெண்டு பையன் தான்
ஆ ரெண்டு பையன் கால்லே கிளப்பியாச்சு ஏ ஆமா ஐய்யோ ரொம்ப சேட்டை பண்ணுவாங்கே ம்
இல்ல ஒருத்தச்சு ஒருத்த வீட்லதான் இருக்க இன்னு ஸ்கூல்ல சேக்கல ஒருத்தன் தான் போறான்
ஆ நான் இப்பதான் ரெண்டாவது பையன சேர்த்தேன் இந்த வருஷம் தான் சேர்த்தேன் ஐயோ கால்லே அந்த ஒரு ரெண்டு மண நேரோ ஸ்கூலுக்கு கிளப்புறதுக்குள்ள அப்டியே எங்கேயாவது செவ ரு இருந்தா முட்டணும்னு தோணும் அந்த அளவுக்கு கோமா வரும் சின்னவன்‌ எதுக்கு அழுவுரானே தெரியாது அனா அழுதுகிட்டே இருப்பான் ஆனா ஸ்கூல்க்கு போக மாட்டே அழு க மாட்டா அழுதுகிட்டே இருப்பான் எதுக்குனே தெரியாது ஏன்டா அழுற சொல்லிட்டு அழுடான்னாலும் அழ ம சொல்ல மாட்டியான்
சொன்னாலும் விட ம ம்
தம்பி எத்தன மணிக்கு வருவான்
அவன் ஃபோர் ஃபோர்வ் ஓ கிளாக் வருவான் சிஸ்டர்
எத்தனாங் கிளாஸ் படிக்கிறான்
செகண்ட்ஸாண்டட்
செகண்ட் சாண்டடா அதனால ஃபோர் ஓ கிளாக்கு சேர் சேரி இவங்க ரெண்டு
ஆ
ரெண்டு ரெண்டு பேருமே பஸ்டு பையன் வந்து யு கே ஜி செகண்ட் வந்து இப்பதான் எல் கே ஜி ஆதனால ரெண்டு பேருக் ஒரே டைமிங் தான் மூன்ற மணிக்கு விடுவாங்க போய் கூட்டிட்டு தான் வருவேன்
நீங்க போய் தான் கூட்டிட்டு வரணுமா
நான் தான் போய் கூட்டு வருவேன் காலையிலையும்‌ நா தான் கொண்டு போய் விடுவேன் அது ஸ்கூல்ல பஸ் இருக்கு அது செட் ஆக மாட்டேங்குது டைமிங்கு காலையில இவங்க லேட் பண்ணிர் நாங்க வீட்டுட்டு போயிடுச்சுன்னா திரும்ப நம்ம தான் விடணும் வாரத்துல அஞ்சு நாள் லேட்டா தான் போவான் ஸ்கூலு க்கு அதனால அதெல்லாம் வேண்டாம்ன் சொல்லிட்டேன் இதுக்கு அதுக்கும் எக்ஸ்ட்டா அமௌண்ட் கட்டணும்
ஆமா சிஸ் நம்ம எதாவுது ஒர்க் பண்ணா பறவாயில்ல வீட்ல தானே இருக்கேம் மெதுவா கூட்டு போய் விட்டா நமக்கு பணமும் சேவிங்ஸும் மிச்சமாகும்
அதுவும் இல்லாம நாம இவங்க எப்போ வருவங்க ரோட்ல பஸ் எப்போ வரும்ன்ட்டு காவல் கா காத்துக்கிட்டே நிக்க வேண்டியது இருக்கு ஒரு நேரோ சீக்கிரம் வரும் ஒரு நேரம் லேட்டா வரும் இதுனா நம்ம கிளம்பணமா உடனே கொண்டு போய் விட்டு வந்துடலாம் முடிஞ்சிருச்சு ரோட்ல நின்று இவுங்க ரெண்டு பேரயும் வச்சு நிற்கவும் முடியாது நாங்க எங்க ஆ எங்க வீடு வந்து கொஞ்சம் சந்துப்பாத ரோட் ல மெயின்ல தான் பஸ் ஸ்கூல் பஸ் போகும் நான் இங்க இருந்து நடந்து அந்த மெயின்ல போய் நிக்கணும் அந்த அங்க நிக்கிற டைமுக்கு நம்ம பேசாந்து விட்டு வந்துரலாமேன்ட்டு ஸ்கூட்டிலேயே போய் விட்டு வந்துடுறது
அவ்ளோதான்
ஆமா
நம்ம டைமிங் போலாம்ல வேன்னா அவங்க டைமிங் நம்மனா அறக்க பறக்க இல்லாம கூட்டிட்டு போய் விட்டுட்டு வரலாம்
ஆமா
வேன் வந்துரும் வேன் வந்துருனு பறக்க பறக்க வேலை பார்க்கணும்
ஆமா ம்
இவர் சார் ஸ்கூலு போக மாட்டேன்றாரு அதனால சார வீட்ல வச்சிருக்கோ
எத் எத்தன வயசு எத்தன ஆகுது அ எத்தனை வயசு ஆகுது
மூணு மூணு முடியிது
ஆ ஸ்டார்ட் ஆவுது
ஸ்ட்ரா அப்ப ரெண்டு முடிஞ்சு மூணு ஸ்டார்ட் ஆகுது சேரி சேரி நா லா என் பையனலா ரெண்டு வயசுல பால்வாடில சேத்து வுட்டே ஒரு வருஷம் பால்வாடிக்கு போனா அதுக்கப்புற இப்ப மூணு இப்பதா அவனுக்கு முடிஞ்சிருக்கு
ம் இவரு படிக்க ம் அ புடிக்கல முடியாது நீ வேணா போய் கோ அப்டின்றாரு
ங்க நாங்க மறுபடியு போய் ஸ்கூல்ல போய் படிக்கனு
நீங்க வேணா படி வே ஸ் வீட்ல சே வீட்ல சொல்லி குடுத்தாலு நம்பர் சொல்றானா அது இதெல்லா நல்லாவே இல்லையா ஆ சேரிடா வர ஏதா பாட்டு படும்படாத இன் சினிமா பட ஏதாவது பாக்னுனா மொத ஆளா மஞ்ச பல்லூன பாடுறானா ஃபுல் லைனு பாடுறா
பாடுறது அ
நம்பர்ஸ் சொல்லிக்குடுத்தன இது நல்லாவே இல்லமா
ஆ
இது பாட்டிக்கு சொல்றதுக்கு அ சொல்றதுக்கு நல்லாவே இல்ல நல்ல அதே ஃபோன் குடுத்தா த சாப்டுவா சே ஸ்கூல்ல சேத்துட்டா என்னடா பண்ணுவேன்ற மிஸ்கிட்ட ஃபோன்
மிஸ்ஸு கிட்ட ஃபோன் வாங்கி குடுக்க வேண்டிதே
அவ சொல்றா மிஸ் கிட்ட கேட்டுக்குவேன்றா சரி இவ்ளோ பேச றலடா ஸ்கூலுக்கு போடா அது மட்டு முடியாது அண்ண போற்யல நா வீட்ல இருக்கே
அ ரெண்டு பேரு ஒரே ஸ்கூல்ல சேத்துருங்க
ஆ பேய் கடிச்சிருமா வீட்ல நா தனியா இருந்தா எனக்கு தொணைக்கு இருக்கானா
அதனாலயமா சேர் சேரி
ஆ நா போயிட்டா அவனை வந்து பேய் கடிச்சி வச்சிரும்மா பூச்சாண்டி தூக்கிட்டு போயிறுவாய்ங்கம்மா அதுதாமா வீட்ல இருக்கேம்மா
ஆ ம்
ரொம்ப பேசுவா அவ பெரியவ பேசவே மாட்டா இவ பேசி
எல்லா வீட்லயு அதா அந்த பெரிய பைய அமைதியா இருப்பாய்ங்க அந்த சின்ன பையங்க தா
கம்பரிசனு ம் கம்பரிசன் வேற இப்பயே ஒரு சரியா போட்டி போடுறா அவனோட பெரியவனோட
அ அதா நா சொன்ன நீ ரெண்டாவதான்டா பிறந்த மொத பிறந்தவங்கிட்ட பேய் போட்டி போட்டுகிட்டு இரு காணாது அவ எல்லாமே விட்டு குடுத்துருவா அது ஒரு அப்பாவி எங்க வீட்ல என்ன குடுத்தாலு சாப்ட்டுகுடு இதுதா வேணுன் கேக்க மாட்டியா ஆனா இவ இதுதா வேணு எனக் பூரிதா வேணு அ தோச பிடிக்காது அப்டின்பா அது என்ன குடுத்தாலு சாப்ட்டுக்குடு அவ அ எதாது சின்னவ எதாது கேட்டு அடம்பிடுச்சழுதாலு குடுத்துருவா இந்தா வச்சுக்க அப்டின்ட்டு குடுத்துட்டு பேயிருவா ஆனா இவங்கிட்ட ஒரு பொருள் வாங்க முடியாது
அதுக்கே பால் ஊத்தி குடுத்தா குடிறா தா து ஸ்ரா கிளாஸ எட்டி பாப்பா ரெண்டு பேர் கிளாஸ் ஒரே ஈக்வலா இருக்கணும் ஒரே ஈக்வலா இருக்கணும் கிளாசு பக்கத்து இரு அண்ணா இரு இரு நா அவங்க கிளாஸ் கொண்டு போயி அவன் கிளாஸ் பக்கத்துல வச்சி பாப்பான் கொஞ்சம் கொறையா இருந்துச்சி அவ இதுல கூட இருக்கு அவன அதிகமா இருக்கு எனக்கு வேணா
உ எங்க வீட்ல என்ன நடக்கும் தெரியுமா குளிக்க போனா அவன் பஸ்ட்டு போயிர கூடாது நாந்தா பஸ்ட்டு குளிப்பேன் நாந்தா ஃபஸ் டு காப்பி குடிப்பே நான் தான் ஃபஸ்ட்டு சாப்டுவே அதா பெறந்தது ரண்டாவது எல்லாத்துக்கும் பஸ்ட்டு நீயா அப்டிங்க அவன குளிக்கே உட மாட்டான் பாத்ரூம் போவ உட மாட்டான் நாந்தா ஃபஸ்ட்டு போவேன் நாந்தா ஃபஸ் டு போவன்ட்டு ஓடுவான் குடு குடு குடு னு அதனால கால்ல கெளப்புற வேலலா ஈஸியா இருக்கும் மொதல்ல நான்தான் மொதல்ல நான்தானு இது மொதல்ல கெளம்பிரும்
எதாவது இப்ப ஒரு விளையாட்டு பொருள் எதா திங்க்ஸ் சும்மா அது கீழ தா சிஸ்டர் கடக்கும் அத எடுக்கவே மாட்டாங்க அது அது பாட்டுக்கு கெடக்கும் யாரு க்குமே அனாமத்தா கடக்கும் பெரியவன் ஒரு வேல எடுத்துட்டானா ஒடனே எனக்கு அது வேணு இப்ப எனக்கு அது வேணும் அவன் கைல இருக்கறதுக்கு எனக்கு வேணுன்னுவா
ஆமா
இப்ப அவன் ஸ்கூல் போயிட்டான் சும்மாதா கடக்கும் அந்த விளையாட்டு பொருள் எதையுமே தொட மாட்டான் அவன் வந்து எடுத் து விளையாட ஆரம்பிச்சான் வச்சிக்கோ அப்டே உருளுவான் கட கட கடனு என்னத எடுத்துட்டயா என்னத எடுத்துட்டயா என்னத எடு த்துட்டியா எனக்கு வேணு வேணு அண்ணே விளையாடுட்டுண்டா ஆஹ நான்தான் சின்ன பையன் சொல்லுவான் அது மட்டும் சின்ன பையனுக்கு வா நா சின்ன பையம்மா அப்டின்னுவா கொழந்தய மெரட்டறாங்கம்மா யாராவது திட்னா பக்கத்துல இருக்கவங்க கொழந்தய மெரட்டறாங்க அவனே அவன சொல்லிக்கிருவா நாங் கொழ அவன் கொழந்தய கொழந்தய மெரட்டறாங்கம்மா எல்லாரும்
அப்டி சொல்லிறது என்ன ம்
தன்னத்தானே கொழந்தனுக்கிறது
எங்க வீட்லயும் அனியாயம் நடக்கும் ரெண்டு பேரையும் பொம்பள பிள்ளைகளா பெத்துருக்கலான்டா பொம்பள பிள்ளைகளானாவது
ஐயோ அது ரொம்ப கஷ்டம் சிஸ்டர் ரெண்டுமே கலந்துருக்கு‌ கலந்திருந்தாதான் ஓகே ரெண்டுமே ரெண்டாவே இருந்தா அது கஷ்டம்தான் ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தாதா நல்லா இருக்கும் ஆமா ஒரு பையன் ஒரு பொண்ணு இருந்தா தான் அது இதோடத கேக்காது இதோடத நா பையன் பையனேட வேலய பாப்பான் பொண்ணு பொண்ணோட வேலய பாக்கும் ஒரே மாரி இருக்கிறதா அப்பா சாமி முடியில
அதுவும் சேந்தாப்பல லீவ் வந்தா அவ்ளோதா அந்த இந்த வாரலாம் மூண் நாள் லீவு வெள்ளி சனி ஞாயிறு கவுர்மென்ட் லீவு நாளைக்கு மொஹரம்மா மொஹரம்னு போட்டுருக்கு காலண்டர்ல
ஓ அதெல்லா பாத்
அது வேற ஏன் வெள்ளிக்கிழம வருதுன்னு தெரியல நடுவுல வரலாம் இல்ல ஒரு செவ்வா புதன் அந்த மாறி வரலாம் இல்ல ஒரு நாள்னா கூட ப இது மூணு நாள் தொடர்ந்து பாக்கணும்னு நெனைச்சாலே பயமா இருக்கு
அது மூணு நாள் சிஸ்டர் அவங்க நெறைய லீவ் மாரி தெரியும் போல அந்த மூணு நாள் கழிச்சு அவங்கள அனுப்பப்பட்ற பாடு என் பையன ரெண்டு நாளைக்கு அழைவா என்னய
ஆமா
கண்டினியூவா கன் போனா கண்டினியூவா போயிட்டே இருப்பாங்க இந்த லீவு விட்டு விட்டா இன்னைக்கு வேண்டா இன்னைக்கு வேண் டா இன்னைக்கு வேண்டான்னுவா
அவனுக்கு இன்னு அந்த வெவரம்லா தெரியல லீவு மு லீவு ஸ்கூலுக்கு அப்டின்னுலா தெரில ஆ ஆனா பெரியவனுக்கு நல்ல வெவரம் தெரிஞ்சிகிடுச்சு மூன்நாள் லீவுனா மூன்நாள் கழிச்சு ஸ்கூலீக்கு போனு அப்டிங்கறது அவனுக்கு தெரியுது இவனுக்கு சின்னவனுக்கு தெரியல ஸ்கூலுக்கு போ அனுப்புனா போவோ இல்லன்னா இருப்போ அப்டிங்கிற மாரிதா இருக்கு
ம்
பிரச்சன இல்ல சேரி சிஸ் இல்ல சிஸ்டர் வீட்லதா இருக்கே ஹவுஸ் ஒய்ஃப்தா ஹவுஸ் ஒர்க் ஒன்லி
அதுவே பெரிய ஒர்க்கா இருக்காது ரெண் பசங்கள வச்சு பாக்றதுலா
ஆமா ஐயோ ஸ்கூலுக்கு ரெண்டு பேரையு ஸ்கூலுக்கு சேத்தாச்சு நல்லா ரெஸ்ட் எடுக்கலானு நெனச்சே ஆனா காலைலே சாப்புறதுக்கே பதினோரு மணி ஆயிடுது எல்லா வேலையு இவங்கள ஸ்கூலுக்கு விட்டுட்டு வந்து வீட் ல உள்ளவங்களுக்கு சாப்பாடு செஞ்சு வச்சிட்டு திரும்ப நா துணி தொவச்சு குளிச்சிட்டு நா சாப்புட்றது பதினோரு மணி திரும்ப பன்னெண்டு மணிக்கு சாப்பாடு செய்றதுக்கு சமைக்கிறதுக்கே வேல கரெக்டா இருக்கு
ஹலோ
ஹலோ சிஸ்டர் விட்டு விட்டு கேக்குது நீங்க பேசுறது ஹலோ ஆ விட்டு விட்டு கேக்குது எனக்கு நெட்வொர்க் பிரச்சனையா என்னைனு தெரியல
இல்ல எனக்குதா பிரச்சனையா இருக்கு இங்க நாங்க கொஞ்சோ
கு ஆ அதா விட்டு விட்டு கேக்குது
அவுட்
டவர் இஸ்யூனு நெனைக்கிறே ஆ இப்ப கேக்குது சிஸ்டர்
ஆ அகைன் கால்ல கூப்டுங்க
ஆ சேரி சிஸ்டர் ஆ ஆ